ஹலோ
ஆ கேக்குதுங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா ஆ வணக்கங்க நல்லா இருக்கீங்களா தோழி
ஆ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கங்க வீட்ல பாப்பா எல்லா எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்காங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கோ
நாங்க இப்பதா நல்லா பிரியாணி செஞ்சு சாப்புட்டு உக்காந்துனு இருக்கோ
ஓ பரவாயில்லிங்கோ என்ன ஸ்பெஷல் பிரியாணி இன்னைக்கு
இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அதனால பிரியாணி செஞ்சோ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டோ
ஆ நீங்க எப்படி சூப்பரா செய்வீங்களா பிரியாணி எல்லாம்
ப்ளஸ் பிரியாணின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரியாணி செய்றது ரொம்ப பிடிக்கும்
என்ன எல்லாருமே பிரியாணி தா புடிக்குன்னு சொல்றீங்கோ எல்லாருக்கும் நெறைய பிரியாணி தா பேவரட் போல
ஆமா நா சூப்பரா செய்வ அதா
எப்டிங்க செய்வீங்கோ
நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்க என்னது ஜீரா அரிசிதா யூஸ் பண்ணுவோ அப்டின்னா பாஸ்மதி ரைசு அத ஃபர்ஸ்ட்டு ஊற ஊற வச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ண ஊ ட்டு நெய் வுடுவோம் ஃபர்ஸ்டு எண்ண ரெண்ட உட்டு அப்புறம் என்ன அது இந்த பிரிஞ்சி எல உம் ரெண்டுமே பண்ணுவோ ரெண்டுமே சேம் மெத்தட் தா ரெண்டுமே ஒரே மெத்தட் தா ஆ பிஷ்ஷும் செய்வோம் மீனும் செய்வோம் அந்த மாரி அப்புறம் பிரியாணிக்கு வந்து எண்ண வுட்டு அந்த பட்ட லவங்கம்
ம்
அதெல்லாம் போட்டு ப அந்த பிரிஞ்சியலை போட்டுருவோம் அப்றோம் வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரை ஆறுரு வதங்கணும் அதுக்கு அப்பறம் தக்காளி போட்டு நல்லா வதங்கணும்
ம்
அப்பறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ரொம்ப நேரம் நல்லா வதங்கணு
கொத்தமெல்லி புதினாமும்
ஆ அது அப்ப போடணு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிட்டுனாக்கி கொத்தமல்லி புதினா அதெல்லா சேத்துட்டு நல்லா கால் கிலோ கறி எடுத்து போட்டுருவோ
ம்
கறி போட்டு அதுலே நம்போ கொஞ்ச கறி எல்லாம் வதையினு கொஞ்சம் மஞ்ச தூள் மெளகாய் தூள் அப்புற தயிரு அதெல்லா போட்டு நல்லா அந்த கறி வந்து அ எண்ணெய் எண்ணெய்லே வேக வெச்சுட்டு அதுக்கப் அப்பறம் என்னா பண்ணும் நல்லா அது வதங்கனோ ஒட்னே ம்
ஆ எங்க ஊரு பக்கம் கொஞ்ச வித்
அப்றோ அளவு தண்ணி எடுத்து ஊத்திருவோம் ம் அளவு தண்ணி எடுத்து ஊத்திட்டு அப்பறம் அந்த நல்லா அது கோச்சிட்டு அது உப்பு காரம் எல்லாம் அதுல பாத்துருவோம் நாங்க
ம்
அப்புறோ வந்து ஆ அரிசிய போட்டு கொஞ்சோ டம் கட்டிருவோ ம் அவளோ தா
இதே விதத்துல தாங்க நாங்களு செய்வோ
ம்
எங்க ஊர் சைடு வந்து கொஞ்ச புதினா கொத்தமல்லி பச்ச மொளகா இதெல்லா வந்து அரைச் சி போட்டு வச்சுக்குவோ
அந்த மாரி செய்யலா அந்த மாரியு பண்ணலாம் நாங்க அந்த அரைக்க இது நாங்க வந்து அப்டியே போட்டு இது பண்றோ நீங்க வ அரைச்சு போடுறீங்க அவ்ளோ தா வித்தியாசோ இந்த மாரி பிரி
ஆமா அந்த மாரி
நானு இது எல்லாமே இது நல்லா ச செய்வே பிரான் எல்லாம் சூப்பரா செய்வே அப்புறோ மீன் வகை எல்லா எல்லா மீனும் செய்வோ
ம்
ஆஃப் ப்ரைய தா போடுவே இந்த மாரிலாம் நான் கொஞ்ச நல்லா செய்வேன் எனக்கு அதும் அ கிச்சன்ல இப்ப சமைக்கணும்னா ரொம்ப புடிக்கும் ஆ
நல்ல விஷ்யங்க நல்ல விஷ்யம் இப்பல்லாம் அது சோம்பேறியா நெனச்சி நெனைக்றவங்க உண்டு நெறயா பேரு செய்றது நீங்க செய்றீங்ன்னா பெரிய விஷ்யம் நான் செய்யணுங்க ரொம்போ வெரைட்டிஸ் ல்லாம் செய்ய மாட்டோம்
பிடிக்காது
ஆமா ஆமா அப்புறம் உங்களுடைய டெய்லி ருட்டீன் லைஃப் ஃபு என்னாங்கோ
டெய்லி ரொட்டின் ரைப் வந்து ஆமா நானு
ம்
வந்து இது ஆ வீட்ல இருந்தே ஒர்க் பண்றேன்
ஓ பரவாலிங்கோ சுப்பரூ
ஒர்க் பண்ற ம் அதுக்கப்புறம் வந்து சமையல் எனக்கு மேசிமம் சமையல் ரூம் தான் நறைய இருப்பேன்
இந்த வாக்கிங்கு இதெல்லாம் போறதுண்டா நீங்கோ உடம்புலாம் ஃபிட்டா வச்சிருக்கீங்களா
அதுதா கொஞ்சக்கு இது இதுக் மே
பிட் பண்ணா எக்சைஸ் யோகா எல்லாம் கொஞ்சம் பண்ணுன் சேரணுன்க்குது இதுக்கு மேட் தான் கொஞ்சம் சேர்னு க்க க்ளாஸ் எல்லாம் வீட்லயே என்னா கொஞ்சம் நடக்க
நாங்க சாயந்திரத்துல போய்ன்னு இருந்தங்கோ ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தாங்கோ
ம்
நாங்க சாயந்திரத்துல வாக்கிங் போய்ன்னு இருந்தோம் ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்கோ அவ்ங்க கூட ஒரு பொண்ணு வருங்கோ அவ்ங்க கூட ஒரு பொண்ணு வரும் அ அது செம்ம சேட்டியா நல்லா சூப்பரா பேசுவாங்க எனக்கு நல்லா கம்பெனி தருவாங்க
அப்டிங்களா
விளையாட்டு வாக்கிங் வரும் போது எங்கள எக்சசைஸ் பண்றதுகெல்லாம் நல்லா மோ ட்டிவேஷன் பண்ணு அந்த பொண்ணு
ல்ல அப்ப வாக்கிங் போம்போது உங்களுக்கு வந்து இந்த இது இல ம் ம் ம் பரவாயில்ல
அதனால ம் உம்
அத நாங்கல்லாம் பாப்போம் நைட்ல நைட்ல புதுப்பிலிம எல்லாம் பாப்போம்
என்ன படங்க உங்களுக்கு பிடிக்கும்
ஆன் இது ம் இப்போ வந்து என்னாது துரியந்தர் துரியேந்தர் தீரேச் அது வந்துசு சின நைட் பாத்தோ
அப்டியாங்க நல்லா இருக்கா பாக்கலாமா
அந்த ம் ஆ நல்லா இருக்கு பாடம் பாக்ககலா என்ன கொஞ்சோ நெறைய பேயிடுச்சு ஆமா ஆமா ஆமா மா கொஞ்ச நெறைய சண்டை பயிட்டு இந்த மாரிதா இருக்கு சண்டை இதுதா அதிகமா இருக்கு கொஞ்சோ பாகிஸ்தான்ல ஏத்த மாரி இருக்கு இந்த மாரி தா நல்லா அந்த படம்ல்லா நல்லா இருக்கு அப்பறோ கருப்பு படம் நாங்க தேட்டர்லயே பாத்தோ அதுவு தா சூப்பரா இருந்தது ம்
ஆமாங்க நானும. பாத்தே சாமி வந்துட்டு அப்டியே எல்லா டான்ஸ் டான்ஸ் பண்றது எல்லா பண்ணிட்டு இருந்தாங்கோ கேட்டு ஒரே வைபா போயிச்சுங்கோ
எல்லா அந்த பட நல்லா இருந்தது ம் அப்பற டோண்ட்டி நைன் ஒரு படம் வந்து நேத்து பாத்தே அது சூப்பரா இருந்தது அப்டிங்களா
பரவாயில்ல நெறைய பாக்குறீங்க போல எனக்கு டைமு ம்
நைட்ல எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சோ டிவி அதிகமா போடுவாங்க நெட்லே அப்டிங்களா ம் அதனால நெட் ஃபிளிக்ஸ்ல இந்த பிரைம் வீடியோல ஜியோ ஹாட் ஸ்டார்ல
ம்
அப்போ இந்த நேத்
ஒண்ணு நீங்க பேசிடுங்கோ இல்ல முழுமையா முழுமையா நீங்க பேசிடுங்கோ இல்ல அப்போ நான் இல்லனாக்கா நான் பேசுறேன் நடுவுல ஆமா ஆ பேசுங்கோ நீங்க தொடர்லா பேசுங்கோ ம் அ
ம் அதுவு அந்த படமு ஒர்ரளவு நல்ல சூப்பரா இருந்துது ம் அதெல்லா கொஞ்சோ நல்லா இருந்தது
டைம் இல்லாதனால நாங்க அவ்ளவ அப்டியா நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ ம் எங்கெங்க போனீங்கோ என்னன்ன பாத்தீங்க
ஒரு தர்ம கோயில் ஒன்னு இருந்தது அங்க போயிருந்தோ அங்கெல்லா கொஞ்சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த கோயிலெல்லா பாக்கற்துக்கு அப்டியே ரொம்போ
இது நல்லா இருந்துதா
ஆ எந்திரலா ம் சூப்பரா இருந்தது அதெல்லா
நாங்க ஒரு ரெண்டு வாட்டி பொயிருக்கோ அங்கேயே சேவல அறுத்து சமைச்சு சாப்புட்ற மாதிரி போய் அங்கேயே எல்லா எடுத்துட்டு பொய்ட்டு சமைச்சு சாப்ட்டு வன்டோ அதனால நல்லா இருக்கு நாங்களு போயிருக்கோ ரெண்டு டைமு ரெண்டு வாட்டி போயிருக்கோ சொல்லுங்க உங்களுக்கு புடிச்ச விஷய என்ன என்னா புடிக்கு
எனக்கு பிடிச்ச விஷய நெறைய எனக்கு சமையல் தா பிடிக்கு அதுலதா விஷ வித விதமா செய்வே
ம்
ங்களா ஆ சமையல் பண்ண எனக் ரொம்ப பிடிக்கு
பசங்க இருக்றதுனால இந்த ரெண்டு மாசோ வந்து கடகடன் லீவ் பொய்ட்ச்சு ஒரு சண்ட பசங்க ரெண்டு பேரு சமாளிக்க முடியல இப்ப ஸ்கூல் ஸ்டார்ட்ண்றதுனால கொஞ்சோ சந்தோஷமா இருக்கு ஸ்கூலுக்கு அணுப்பிட்டு கொஞ்சோ நிம்மதியா இருக்கலாமே அப்டின்ட்டு
பரவால்ல பரவால்ல பசங்கன்னா அப்டிதானே இருக்குவாங்க
அதனால இப்போ ஸ்கூல் ஆமாங்கோ ஆனா உண்மையிலே இந்த டீச்சர்ஸ் எல்லா எப்டி அவுங்கள பாத்து மெயின்டெயின் பண்றாங்கோன் தெரிலிங்கோ ரெண்டு மாசோ த்துலயே ஒன்னுமே முடியல எங்களால சமாளிக்க ம்
போனா கொஞ்சோ அடங்கிடுவாங்க இங்க
ஆமா கால்ல எழ்றதே லேட்டுங்கோ டிஃபன் லேட் ஆவ்து செய்யதுக்கு அதனால சாப்பாடு லேட் ஆகுது செய்ய ம் அதனால அப்படியே போகுதுங்க
அதுவு அது மட்டுதா உங்ளுக்கு கொஞ்சோ வேலையா இருக்கு மழைய்ல
ஆமா ஸ்கூல் இருந்தா சீக்கிரமா முடிஞ்சிரு அதே இல்லா அதனால இப்ப அப்டியே பொறுமையா போது நாள் அஞ்சு
ம்
ஆமா நீங்க புக்ஸ் படிக்கிறதெல்லா உண்டா எந்த புக்ஸுங்கோ படிக்கிறீங்கோ
நானாங்க இந்த ராணி இதெல்லா முன்னெல்லா வந்துடும்ல அது அந்த மாரில்லா கொஞ்சோ படிப்போ
உதய்வாணியா
ஆ ராணின்ற புக்ஸ்செல்லாம் அப்ப அந்த காலத்துல வரும் ம் அந்த பழைய புக்கெல்லா சேகரிச்சு வச்சுனுக்குறோ அதெல்லா அப்பப்போ நோட் பண்ணி படிச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சிருவோ பழையது அந்த மாரி புக் கெல்லா இப்ப நடுவுல்ல கொஞ்சோ இந்த புக் பேப்பர்ல எல்லாம் குடுக்குறாங்க அந்த மாரி புக்ஸ் எல்லா படிக்கு அந்த மாரிலா ஆபிஸ்
இருக்கா உங்களுக்கு
ஆ அந்த மாரிலா இருக்
எத்தனை புக்ஸ் இது வரைக்கு படிச்சிருக்கீங்க நீங்க
நா நெறைய நெறைய வச்சிருக்கோ
ஏதாச்சு நல்லா குடுக்க இருக்க அதுல இருந்து
ஆ நெறைய ஸ்டோரிஸ் தா இருக்கு அதனா ஸ்டோரிஸ் நெறைய சொல்றதுக்கு நெறைய டைம் எடுக்கு
ம்
அது ஸ்டோரிஸ் போனா அப்டியே லைனா போயிட்டே இருக்கு
ம்
ஆனா ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு அதெல்லா அதே ஒரு இதுவா ஏதோ ஒரு படம் பாத்த இது மாரி
ம் ம் ம்
ம் நம்ம எப்டி படம் பாக்குறோமோ அந்த மாரி ஒரு ஸ்டோரியா போடுவாங்க அதுல அந்த மாரிலா இருக்கு அந்த மாரிலா இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கு
பரவால்லைங்ணா
ம் ம்
எனக் புக்ஸ் ரீடிங்லா அவ்ளோ பழக்கோ இல்லைங்கோ ஆமா புக்ஸ் ரீடிங் எல்லா படிக்றது இல்ல அவ்ளோவா ஐ ஏனா ஸ்கூல் டைம்லே கொஞ்சோ கஷ்டப்பட்டுதா படிப்போமா அதுனால அது வதலால இன்ட்ரெஸ் இல்ல அவ்ளவா மத்த விஷ் ஆனா கொஞ்சோ எல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறது அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்லே
ம் செரிங்க தோழி உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி
ஆ ஒரு இருங்க ஒ தோழி இன்னு ஒரு செகண்ட் இருங்க ஆ அப்றோ வேற என்னா தோழி நைட்டுக்கு என்னா செஞ்சிருக்கோ
நைட்டுக்கு போய் இப்பதா செய்யணு இதுக்குமே தா ஆறு மணிக்கு மேல்தா ஸ் ஆமா தக்காளி சட்னி அந்த மாரிதா இவுங்க செட்னி அ லைக் பண்ணுவாங்க எங்க வீட்டுக்காரு அதனால அந்த மாரி தா செய் இல்ல சக்காளி சட்னினா தோஸ் தோ ச இட்லி அந்த மாரிதா சாப்டுவாங்க அன் நைட்டு வந்து வெங்காயோ சட்னி பன்ன சின்ன வெங்காயோ சட்னி பண்ணி இருந்தே அது சா டாங்க ம் அந்த மாரிலா ஒ எந்த நேரோ சே இண்ட்ரஸ்ட் எடு து செய்வே எல்லா
ம் ஹூ நெறைய வெரைட்டிஸ் செஞ்சு வச்சிருவீங்ளா ம் செரிங்க தோழி ஆம் மிக்க நன்றி பேசுனது
ஆ ரொம்ப நன்றிங்க உங்ககிட்ட பேசுனது ஆ ஓ செரிங்க சரிங்க வஜ்ஜுட்டுங்ளா ம்